என்ன பண்ணிட்டு இருக் டா
இதா சும்மாதா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததா அதனால நா வந்துட்டு தர்பூசணி பழோ சாப்புடுனு கேட்டுட்டே இருந்தே எனக்கு வேணு அ அப்டினு சொல்லிட்டு சேரினு சொல்லிட்டு வெயில் காலமே முடிய போது இருந்தாலு அத சாப்புனு தோணுச்சா சேரினு போய் வாங்கிட்டு வந்தோ அத வாங்கிட்டு வந்து இப்பதா சாப்ப முடிச்சே
எங்குளுக்கு வெயில் ஆனா கொஞ்ஜோ தெரியில பயங்கரமா வெயில் அடிக்குது ஆஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறனால வந்து அந்த அளவுக்கு வெயில் இல்ல
ஓ சேரி சேரி உம் அந்த கொய்யா பழோலாம் எங்க ஊ சூப்பரா இருக்கு அன்னிக்கி எங்க பாட்டி வாங்கி வச்சுட்டு குடுத்தாங்க அத்தனைக்கு ரோட்டுல வித்துட்டு வரவங்க கிட்ட தா வாங்குனாங்க வாங்கி குடுத்தாங்க அவ்லோ டேஸ்டா இருந்துச்சு ஆனா இங்க நாங்க வாங்குறோ அவ்ளவா அந்த இனிப்பே இல்லாத மாரி வந்து இருக்காது ஒவ்வொரு ஒரு ஊரோட அ மண்ணுக்கு ஒவ்வொரு மாரி விலையு போல
ஆமா ஆமா ஆமா நம்ம இப்ப எங்க ஊர் சைடுலா வந்து வெள்ட்ரிக்கா லா வந்து குட்டி குட்டியா வந்து அத சாப்டவே வந்து எதுவுமே போட வேணா சும்மாவே சாப்டலா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு சின்ன சின்னதா தா தா இருக்கு பிஞ்சாதா தா இருக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு ஆ இப்ப நாங்க இருக்குற எடத்துல பாத் திங்கனா வந்து நீளமா பச்சை கலர்ல ஏதோ வித்தியாசமா இருக்குது என்னது இது குமிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு போய் கேட்டா ஆஹ் வெல்ட்ரிகானு சொல்வாங்க என்ன இது வெல்ட்ரிகாவா அப்டின்ட்டு சாப்புட்டு பாத்தா வந்து ஒரு மாரி சக்க சக்கையா இருக்கு ஆனா நறைய பேர் வந்து வெல்ட்ரிகாவ இருக்கானு அத தா வாங்கிட்டு போறாங்க அது வந்து ஊருக்கு ஊரு எல்லாமே வித்தியாசப்படு போல இப்ப சாப்பாடு ஆ எல்லாமே
இப்ப நாங்க எங்க ஊர்ல வந்து வெள்ட்ரி பிஞ்சு குடுப்பாங்க அப்ப நாங்க அதெல்லா வாங்கி நல்லா சாப்டுவோ அ எ ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்வாங்க நம்ம ஊர் தா வெள்ட்ரி பிஞ்சு நம்ம ஊரு தா அப்டி சொல்லிட்டே இருப்பாங்க அதே மாரி அந்த அ ஒரு நாள் நாங்க வந்து இங்க ஒரு கடைக்கு போனோ அந்த கடையில வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா அ இந்த ஒரு அந்த பெரிய வெல்ட்ரிக்கா இருக்கு அந்த பெரிய வெல்ட்ரிக்காவ இருவது ரூவா சொன்னாங்க உடனே என்கிட்ட எ ஹஸ்பண்ட் வந்துட்டு இதெல்லா நம்ம ஊர்ல சும்மா குடுப்பாங்க இங்க இருபது ரூவாயா அப்டினு சொன்னாங்க உடனே அந்த கடக்காரங்க கூப்ட்டு கேக்குறாங்க நீங்க அந்த பக்கோ ஊர்லவங்க தான ஆமா எப்டி கண்டுபிடிச்சுங்க இல்ல வெல்ட்ரிக்காவா ஃப்ரீயா கொடுப்பாங்கனு சொல்லு போதே தெரிஞ்சது தாங்களு அந்த ஊரு தா அப்டின்ட்டு அப்றோ நாங்க ரொம்ப நேரோ பேசிட்டு இருந்தோ இல்ல நம்ம ஊர்லெல்லா வெல்ட்ரி பிஞ்சு இருக்கும்ல அப்டினுட்டு ஆமா நம் ஊர் வெல்ட்ரி பிஞ்சு அதெல்லா இங்க கொண்டு வந்தா வாடி போயிடு யாரும் வாங்க மாட்டாங்க அதெல்லா ஃப்ரெஷ்ஷா உள்ளதுல அப்டிப்டினு சொல்லிட்டு ஆஹ் பேசிட்டு வந்தோ அதே மாரி தா முன்னாடிலா எங்க தெருவுக்குல்லா பதனி வந்து நறையா வித்துட்டு வருவாங்க பதனி வேணுமா நொங்கு பதனி எல்லா வித்துட்டே வருவாங்க ஒரு கொடோ ஃபுல்லா வாங்குனா கூட வந்துட்டு ஆ முப்பது ரூப தா சொல்வாங்க இப்ப எங்கேயுமே கெடைக்கிறதுல்ல அன்னிக்கு எங்க பாட்டி வந்துட்டு ரொம்போ ஆசப்பட்டாங்க பதனி குடிக்கணு அப்டி சொல்லிட்டு ஒடனே ஹஸ்பண்ட் வந்து யாருகிட்டயாது சொல்லி வச்சு அப்றோ வந்து அவங்ககிட்ட வாங்கி குடுத்தாங்க ஆனா அவுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்டி சொல்லி குடிச்சுட்ருந்தாங்க இங்கெல்லா விக்கிறாங்க ஆனா என்னனா பதினினா நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா
ஆமா எனக்கு பதனினா ரொம்ப புடிக்கு நீங்க சொல்ற மாரி வந்து அ நாங்க வந்து எங்க ஊர்ல இருக்கும் போது வந்து என் பைய குட்டி பைய அப்போ அப்போ வந்து பதனி வந்து வீட்டுக்குள்ள வந்து விக்க வருவாங்க தெரியூல அதனால வந்து நம்ம கூப்ட்டோம்னா வீட்டுக்குள்ள வந்து கேட்க வருவங்க பதினி வேணுமா வேணுமா அப்டின்னு சொல்ட்டு இன்னும் அவங்க விப்பாங்க இப்ப இப்ப வந்து வீட்டு கிட்ட வர்றது இல்லனாலும் அஹ் ரோட்டுக்கு போனோனா நுங்கு பதினி எல்லாமே கெடைக்கு ஆஹ் இப்ப எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் என்ன பண்ட்டாங்கன்னா ச்சு அஹ் வீடு வீடா போய் வித்தா வந்து ரொம்ப ரொம்ப நேரோ ஆகும் இன்னொன்னு அவங்க நடந்துகிட்டே இருக்கணும் வீடு வீடா போய் கேக்கணு யாரும் அந்தத்துல வாங்க மாட்டிங்கரான்னு வெளிய ஹாய் வேஸ் பக்கம் போய்ட்டாங்கன்னு நெனைக்கறேன் ஏன்னா நாங்க வந்து ஹாய் வேஸ்ல போம்போது நெறைய எடத்துல மல ம எங்கெல்லா மரோ இருக்கோ அதோட நெழல்ல நெழல்ல வந்து அஹ் ஒரு மாரி ஷெட்டு மாரி போட்டு லைட்டா தாய் பாய் மாரி கட்டி விட்டுட்டா அங்க நின்னு விக்கறாங்க நெறைய எடத்துல விக்குறாங்க ஒரு ஒரு எடத்த விட்டா இன்னொரு எடோ இன்னொரு எடத்த விட்டா இன்னொரு எடோ நெறைய பேர் என்ன பண்றாங்க அங்க ஒரு டர்ன் பண்ற எடத்துலல்லா வந்து வித்துட்ருக்காங்க நீங்க பதனின்னு சொன்னொன்னே நா வந்து காலேஜ் படிக்கும் போது அந்த ஊர்ல வந்துட்டு போகும்போது ஒரு டர்னிங்ல அதாவது பாலத்துல இருந்து கீல பாத்தா ஒரு டர்னிங்ல வந்து ஒருத்தர் நுங்கு பதினி எல்லாமே வித்துட்டுருப்பாரு இத்தன வருஷம் ஆயி நான் காலேஜ் முடிச்சு ஏன் பையனே ஸ்கூல் போயிட்டான் ஆஹ் இத்தன வருஷம் கழிச்சும் பாத்தீங்கன்னா அவர் அங்கயே தான் நிக்கிறாரு அதே எடத்துல பதினி நுங்கு எல்லாமே இன்னும் வித்துட்ருக்காரு
உம் ஆனா நீங்க நீங்க வந்து நம்ம உங்க ஊர் பக்கம்லா வந்து அது ஃப்ரெஷ்ஷா இருக் க்கு அவங்க வந்து ரெண்டு மூணு மணி நேரத்துல வித்துட்டு போயிருவாங்க இன்னொன்னு இல்லனா இங்கெல்லா வந்து பதினி குடிச்சா ஒரு மாறி எலநீ மாறி இனிப்பா இருக்கு அதா அதாவது பதினினா நீங்க பாத்தீங்கன்னா அத நம்ம குடிக் க்கும் போது கடைசில வந்து அந்த தொவக்கணும் இனிப்பும் துவக்கும் கலந்து இருக்கணும் அதுதான் பதினி ஆனா இங்க குடிக்கிறதுல்லா பாத்தா நல்லா அந்த துவப்பவோட இனிப்பு ஜாஸ்தியா இருக்கு ரெண்டு ஒரே அளவுல இருந்தாதான் அது என்ன பண்றாங்க இப்பல்லா கேட்டீங்கன்னா அந்த சக்கர தான் கலக் க்கறாங்கலாமா ஏன்னா அப்ப அவ்ளோ பதினி எடுத்து அவங்களால வந்து வியாபாரம் பண்ண முடியாது இன்னொன்னு என்னன்னா ஒரு நல்ல பதினி அப்படின்னா அது கண்டிப்பா மூணு மணி நேரத்துல வந்து புளிச்சு போயிருமா புளிச்சு நொரத்தட்டி வந்துருமா இப்ப புளிக்காம நொரத்தல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஏதோ கலக் க்குறாங்களாமா ஏதோ ஒரு பவுடர் பேர் சொல்றாங்க அதுவும் அந்த இனிப்பும் கலந்தா மட்டுந்தான் அது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரைக்கும் தாக்கு புடிக்குமாமா அதனால இந்த மாரியும் பண் க்கறாங்க அதனால பாத்து குடிங்க அப்டின்னு ஸ் அது ஒரு சிலர் குடிச்சாங்கன்னா வயிறு வந்து புண்பட்ரும் ஸ் சொல்லுவாங்க ஏன்னா அதுல ஏதோ கலக்கறதுனால ஒவ்வொருத்தர் ஒடம்புக்கு வந்து ஒத்துக்காது முன்னாடில்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பழமுமே இப்ப மாம்பழன்னு எடுத்துக்கிட்டா அந்த மாசோம் மட்டுந்தா கெடைக்கும் அ நறைய ப அந்த பழேன்னு இல்ல நறைய பழே நம்ம என்ன சொல்லுவோம் அ அது என்னது அந்த ஸ் சீசனல் ஃப்ரூட்டுன்னு தா நம்போ சொல்லுவோம் ஆனா இப்ப பாத்தா எல்லாலுமே எல்லா நேரமும் கெடைக்குது, எதுனால அப்டின்னா எல்லாமே கலப்படம் பண்றாங்க.
உம் ஆமா எல்லா எடத் அப்டே பாத்தீங்கன்னா மாம்பழல்லா பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கடைல வாங்ணோம், கடைசி வரிக்கும் அது அது பழுக்கவே இல்ல ஒரு மாம்பழே என்ன ஒரு ரெண்டு நாள்லயோ மூண் நாள்லயோ பழக்கணும், அப்பதான் மாம்பழம், அது என்னம்மோ நாங்க வாங்கும் போது எப்புடி இருந்துச்சோ கடைசி வரைக்கும் வந்து அது ஒண்ணுமே ஆகல, ஆ கடைசில வெம்பி போயி அது ஒரு மாரி ஆக்கி நாங்க தூக்கி போட்டோம் இப்பல்லா வந்து எதையுமே நம்பி வாங்கறதில்ல இப்ப அண்ணாச்சி பழேல்லா என்ன சொல்லுவாங்கன்னா அது வாங்கி வைக்கணும் ஆ வந்து அதுல வந்து ஒரு வாட வரும் அந்த அண்ணாச்சி பழத்தோட ஸ் ஸ்மெல் அந்த நருக்குனா ஒரு ஸ்மெல் வரும்ல அது வந்து பழுத்த ஒன்னே ஒரு வாட வருமாம் அப்பதா நறுக்கணுமா நாங்களும் வாட வரும் வாட வரும் கடைசி வரைக்கும் வைக்கிறோம் ஒரு வாரோ ஆயு வாடயே வரல அப்றோ என்ன பண்றது கட் பண்ணி சாப்டுட்டோம் அதேதான் அந்த மாம்பழமும் மாம்பழம் வந்துட்டு பழுத்தா அந்த வீ டே மணக்குன்னு சொல்லுவாங்க அந்த பழத்தாலே ஸ்மெல் வரும் ஆனா இப்ப வாங்குற மாம்பழம் வந்து பழுக்கறதும் கடையாது வாடையு வர்றது கடையாது, ஆனா என்ன கேட்டகிரில வந்து அப்டி ஒரு ஒரு காய் பழோ விக்கிதுன்னே தெரில
ஆ உண்மதா இப்ப வந்து எல்லாரும் வந்து இந்த பழம் சாப்டுக்கோங்க அந்த பழம் சாப்டுங்க இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லும் காட்டி எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வாங்கணுன்னும் போது என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அதனாலதான் இந்த மாரி ஒரு டிமாண்ட் இருக்கறதுனால தா எல்லாமே கலப்படோ, நா வந்து எங்க வீட்ல வந்து நவாப் பழோ மரோ இருந்துச்சு சரி நவாப் பழோம் பறிக்கும் போது பாத்துருக்கீங்கன்னா கொட்ட குட்டியா இருக்கும் பழமும் குட்டியா தான் இருக்கும் அதுதான் வந்து நவாப் பழம் ஆனா இப்ப பாத்தா நவாப் பழோன்றது ஏதோ பெரிய பழம் ஒரு பெரிய திராட்ச பழம் மாரி அவ்ளோ பெருசா இருக்கு நவாப்பழன்னா குட்டியா குட்டி குட்டி குட்டியாதான் இருக்கும் இது பாத்தா பெருசு பெருசா பெருசு பெருசாதான் இப்ப எல்லா எடத்துலயுமே விக்குறாங்க, என்ன அப்புடின்னா அந்த நவாப்பழல்லாம் வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அ அத அதே மாரி இந்த ஷுகர்ருக்கவங்களுக்குல்லா ரொம்ப நல்லதுன்னு சொன்னது காட்டி எல்லாருமே அந்த பழத்த வாங்க ஆரம்பிஷ்ட்டாங்க அதே மாரிதான் அந்த அ கொடிக்கா பழம் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் கொடிக்கா பழம் வந்து எங்க ஊர்லாம் சீச்சீன்னு கடக்கும் எல்லா வீட்லயும் மரோ இருக்கும், ஆ மேல கல்ல உட்டு அடிச்சு பறிச்சு எடுப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு சீசன் வந்துட்டா அது நமக்கு கிலோ கணக்குல கிலோல அதுக்கும் மேல க அவ்ளோ குடுக்கும் அது ஒரு நாளைக்கு பாக்க இன்னொரு நாளைக்கு நறைய நறையா நாங்கல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய கவர் கவரா பறிச்சு வச்சு பறிச்சு வச்சு சாப்டுவோம் அந்த அளவுக்கு மரத்துல காய்கும் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்டின்னா அது வந்து ஷுகர் பேஷண்ட்டு க்கூ இந்த பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அத எல்லாரும் வாங்க ஆரம்பிஷ்ட்டாங்க அப் ப்பிடின்னும் போது அந்த கொடி முக்காப்பழத்தோட வெல பாத்தீங்கன்னா கிலோ நானூரூவா சொல்றாங்க.
ஓ ரொம்ப அதிகோல்ல
ஆமா ரொம்ப ஜாஸ்தி தான் நம்ம வந்து அத வந்து நம்ம நெனச்சிட்ருக்கோம் நமக்கு வந்து அது கம்மியா கடைக்கும் நம்ம ஏ நம்ம வீட்ல வீடுகள்ல இருக்கறதுனால நமக்கு தெரில நான் எங்க ஊர்ல இருக்கும் போது சாப்டுவேன் இங்க வந்ததுக்கு அப்றோ எனக்கு சாப்புட்ணன்னு ஆசையாந்துச்சு கொடிக்கா பழம் எங்க வீட்டுலல்லாம் நாங்க நல்லா சாப் க்ரூ அப்டி சொல்லிட்டு கேக்குறேன் அ கிலோ முன்னூத்தி எம்பதா எவ்ளவோ சொன்னாங்க என்னது நாங்கல்லாம் சும்மா பெறக்கி கல்லு வச்சு அடிச்சு சாப்டுட்ருப்போம் ஆமா இதெல்லாம் அந்த பக்கோல்லாம் நல்லா கடைக்கும் இங்கல்லாம் வெல கூட அப்டின்றாங்க அப் அப்டிதான் ஒவ்வொன்னுமே நம்ம வந்து இப்டிதான் வெல ஏறிற்ச்சு எல்லாருமே வந்து அ நல்லது சாப்பட்ணும் நல்லத சாப்பட்ணன்னு சொல்லி மாறும்போது எல்லாத்தோட வெலையுமே வந்து அப்டியே ஏறிடுச்சு இப்போ புதுசால்லாம் ஒரு ஃபேஷியல்லாம் பண்றாங்க ஐஸ் கட்டி எல்லாம் தண்ணி ஐஸ் கட்டி மாரி வச்சு அதெல்லாம் மொகந் தொடச்சி புதுசு புதுசா தான் எல்லாமே கண்டுபுடிக்கிறாங்க முன்னாட் கிலோ சோப் கூட கடையாது வெறும் பயத்த மாவு மட்டும் வச்சுதான் மூஞ்சியே கழுவுனாங்க
ஆமாங் இப்ப எல்லாமே மாறிடுச்சாங்க, அந்த ஃபேஸ் வாஷ் பண்றாங்க அதுக்கப்றோ வந்து மாய்ஸ்சுரைசர் போட்னுன்றாங்க சன்க்ரீம் போட்ணுன்றாங்க, அதுக்கப்றோ கிரீமு பிரைமரு அப்டி இப்டின்றாங்க ஒரு கோட் பிச்சு எடுத்தர்லாம் போல ஒரு கோட் போட்டுதான் அதுக்கப் அப்புறோம் வந்து வெளியவே போறாங்க, ஆனா அவங்களா வந்து வெறு சோப் போடுவோம் முன்னாடிலா அப்றோ வந்து ஒரு ஃபேரன் லவ்லி இப்ப காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா அ ஒரு ப ஒரு கிரீம் ஃபேரன் லவ்லி மாரி ஒரு கிரீம் இருக்கும் அத போடுவோம் போட்டுட்டு ரோஸ் பவுடர்லா கெடையாது மேல வந்து அ அந்த அப்போ வந்து சாண்டல் பவுடர்னு ஒண்ணு விக்கும் அது வந்து பிரவுன் லைட்டா அந்த ஒரு மாரி பிரவுன் அந்த சாண்டல் சந்தனம் மாரி இருக்கும் சோ அந்த கலர்ல பவுடர் போடும் போது வெள்ள வெள்ளையா தெரியாதுன்னு சொல்ட்டு அததா போட்டுட்டு போவோம் அவ்ளோதான் ஆனா இப்பல்லாம் பாத்தா வந்து டோனு உங்க டோனுக்கு ஏத்த மாரி கீரீம் எடுத்துக்கோங்க உங்களோடது இது வந்து ஹனி ஆ உங்களோடது வந்து பீ அப்டி சொல்ட்டு ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லி ஒவ்வொரு டோனுக்கு ஏத்தாப்பலதான் இப்ப கிரீமே குடுக்குறாங்க.
உம் ரொம்பவே சரியா சொன்னீங்க எல்லாமே மாறிருச்சுல அ நம்மல்லா எனக்குல்லா தெரிஞ்சு எங்க பாட்டி எல்லாம் நீ எதுமே போட உட மாட்டாங்க ஒரு கிரீம் கூட போட உட மாட்டாங்க அப்ப கூட அத வயசான மாரி வாயிடுவோம் அ சோல் சுருங்கிடும் வயசு வயசாயிடும் அப்படி இப்புடின் நானும் அதெல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு போடவே மாட்டேன் கடல மாவு போடு இதான் நல்லது அப்டி சொல்லுவாங்களா அவங்க சொல்றத கேட்டு பவுட்ரு கூட சில நேரம் நான் பயந்துட்டு போட மாட்டேன் வெறும் சோப்பும் பவுடரும் மட்டுந்தான் நான் போட்டுட்டுருந்தேன் இப்ப பாத்தா கொலந்தைங்களே அது இதுன்னு யூஸ் பண்றாங்க சேரி நம்ம ரெண்டு பேரும் பேசனதுலா எனக் ரொம்ப சந்தோஷமா இருந்துது.
நன்றி இன்னொரு தடவ பேசுவோ.
நன்றி.